பேரா என்ன பண்றீங்க
இருங்க
நான் நீங்க போய் சும்மாதா இருப்பீங்க அப்டே வேல செஞ்சிட்டே இருப்பே
வீளா
அப்டிலா இல்லைங்க சும்மாதா இருக்கே
சும்மா சேரி
இப்பதா வந்த
நீங்கலான் வேலைக்கு போயிட்டு வர
ம் எனக்கு என்னங்க வேல இருக் கே
சமட்டாயடு இன்னிக்கு வந்தொன்னே தூங்கிட்டே அஞ்சு மணிக்கே வன்ட்ட செம டயடு ஹ
ன்னி கி நல்லா ஊர் சுத்திட்டு நல்லா சாப்புட்டுட்டு இப்பதா வீட்டுக்கு வந்தே
உங்களுக்கு என்னப்பா நீங்க ஜாலியா இருக்கீங்க இன்னி தூங்கிருப்பே எந்திருச்சிக்மாட்டே எங்க அக்கா ஒருத்திய ச்சீ ஒருத்தன பெத்துவுட்டுருக்கா
உங்க அக்கா கல்யாணோ ஆயிடிச்சா
இல்லேஸ் ன்னோட பொண்ணுக்கு வந்து எழுப்பியு டா அவே நீ மாமா ஆவர டைம் த்துனு எனக்கு டைமில்க் வேணு த்து எக்யூட்டா அப்ப என்ன பண்றது சே த் இரு வாங்கிட்டுவரே அப்பிடின்னு சொல்ட்டு வெளிய வந்ட்டே
நீங்க வெளியிருக்கீங்களா அப்ப ஊர் சுத்திட்டுருக்கீங்கதான கணத்தோ
பெளியருக் ஊர் சுத்திட்டு இருக்குன்னு கணக்கு இல்ல இது மல்லிகடைக்கு போறே கணக்கு
ட்றது வெளிய போறதுதா
ஆ அப்புறோ சேரிங்க
பிங்கனுதான அர்த்தோ அதுவு
போ உங்கூர்ல இதே இப்பிடி சொல்லுவாங்களா
ப்ருந்தாலு வீட்ட விட்டு நீங்க வெளியே கால் எடுத்து வச்சீங்கன்னா ஊர் சுத்த போறீங்கனு அர்த்தோ
ஆ
அப்ப நீங்க ஊர்சுத்த போயிருக்கீங்க
மாரி சரி போயிருக்க
நா ஹிந்தி கத்துக்லான்ருக்கே
அ‌ ஆ
ஹிந்தி பே ச போறே இனி அ ஆ சும்மா எத கேட்டாலு அது தெரியு‌ இது தெரியுனு
நம்பல்னா போங்க
நா தா நம்ப மாட்டென் தான சொல்றே
அ
நம்ப மாட்டேன் தா சொல்றே
ஏ நம்பலயா
நம்ப மாட்டே கண்டிப்பா நம்ப மாட்டே எத கேட்டாலு தெரியு தெரியு தெரியு தெரியுங்கிறீங்ளா
ஏங் தெரியு உங்ள உங்கள பத்தி
அது சேரி அப்பறொ என்ன ஸ்பெஷல் இன்னக்கி
க்யா வேலைக் போய் டயர்ட் ஆன தா ஸ்பெஷல் வேற எந்த
வேலைக் போனா டயர்ட் ஆகதாங்க செய்யு
அதா இன்னக்கி என்ன தெரிமா ஆச்சு வேலைக்கு போனோ ரெண்டே பேரு தா போனோ அது வந்துட்டு பெயிண்ட் அடிக்க வேலைக் போனோ செரியா மாடில வெயில் ரொம்ப இருக்கு கூலிங் பெயிண்ட் அடிக்கணு காய இருக்கு அப்டி சொன்னாங்க சேரி மாடி தான ஜாலியா அடிச்சுட்டு வந்துர்லா அப்பி சொல்ட்டு போயிட்டோ எனக் தெரியாது நா ஜாலியா போயிட்டே அங்க போனா முப்பது பூத்தொட்டி இருக்கு ஒவ்வொரு பூத்தொட்டியு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாப்பது கிலோ இருக்கு சரியா எனக் தெருஞ்சு ஒரு நாலாயிர கிலோ இருக்கு
நாலாயிர கிலோ இருக்கும அய்யோ ஒரு மனசாட்சியே இல்லாம
ஆ மொத்தமா தூக்கி இருக்குல நவுத்தி நவுத்தி வக்கெணும் அதுலயே முதுகு ஓடைஞ்சிருச்சு என்னால முடியல அதுவு இல்லாம
ஆ
லாவணியா கோப்பள் சூரியன் இருக்காங்கள அவ அதுக்கு மேல
வெயில் ரொம்ப ஜாஸ்த்தியா இருக்
நா திட்டிட்டே அடிச்சிட்டு இருந்தே அடிக்கும் போது டேய் சூரியனே ஓனக்கு மனசாச்சி இல்லையாடா கொஞ்ச கரண காட்டுடா என்னால முடியலடா
ரொம்ப வெயிலா இருக்கு வீட்டுக்குள்ளயே வேருக்குது
ஆ இதுக்கே நீங்க இப்டி சொல்றீங்க நா கால்ல ஓம் ஓம்பது மணிலந்து நாலு மணிக்கு தொடர் ஒரே ஒரு நேர சாப்ட போன மீதி எல்லா வெயில்லே வேல செஞ்சுட்டு இருந்தே எனக்கு செம்ம வேறுவே
இப்ப வந்து என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா வெயில் காலம் முடிற வரைக்கு நம்ம அஞ்சு ஆறு மணில இருந்து நைட் வரைக்கு வெளி சுத்தலா காலையல எல்லா வெளியவே போக கூடாது வீட்டுக்குள்ளயே இருக்கணு அப்டின் முடிவு பண்ணி வீட்டுக்குள்ளேயே இருக்கே வெளிய போனாதானே பிரச்சன நாந்த வெளியவே போ மாட்டேனே அப்ப என்ன பிரச்சன
நல்ல டிசிசன் குட்
கஷ்டப்பட்டு வெளியே போய் வெளியே போனாவே வேர்க்கு ஐய்யோ
அக்கா மாலுக்கெல்லா போயிருங்க
அதுதா அதுதா இங்க இருந்து அங் அங்க போறதுக்கே கஷ்டமா இருக்கே
ஆ
இங்க இருந்து போற வழியிலேயே பாதி ம் நா மூஞ்சில போட்ருக்கறது கரைஞ்சிரு
த்துக்கு அது பேரு என்ன அது பேரு என்ன வாட்டர் ப்ருஃவ் வாட்டர் ப்ருஃப் வாட்டர் ப்ருஃப்
அ ஏங்க வாட்டர் ப்ரூஃபா ஹ் நானு ஒண்ணு ஒண்ணா தேடி சன்ஸ்கிரீன் ஃபிப்டி ப்ளஸ் சன்ஸ்கிரீன் ஃபிப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ்ன்னு ஒண்ணுன்னா தேடி தேடி நானே போட்டுட்டு இருக்கறே அப்பயு இந்த சூரியன் என்னன்னா சுட்டெறிறா வேற்கிற வேர்க்கலே சன்ஸ்கிரீன்ல வந்துரு மாட் இருக்கு
என உங்களுக்கே இப்டினா நாலா எதுமே போட மாட்டே மூஞ்சிக்கு அப்ப எனக்கு எப்டி இருக்கு
ஒண்ணுமே போட்லீன்னா அப்பற நா போன கலர்லயே வரட்டே கருகருந்தா வருவே
இல்லையே நா அப்ப வெள்ளையாதா இருக்கே
அது உங்க அம்மா அப்பா வெள்ளையா இருப்பாங்க
ஆ ஓகே
அதனால நீங்க வெள்ளையா இருப்பீங்க
அ இருந்தாலு வெயிலுக்கு கருப்பாயிருவேல
த்துங்க டேன் ஆகாம இருப்பீங்க நீங்க
ஆ
எல்லா ஒன்னொன்னா தேடி ஆராஞ்சு ஒன்னொன்னலயு என்னென்ன இருக்கு எது போட்டா நல்லது எது போட்டா நல்லா இருக்கு எப்படி ஏது என்ன எந்த இதுல நல்லா இருக்கு எது வேணா கேளுங்க சஜ்ஜஸ்ட் பண்றே ஆ
இல்ல அதுக்கு ஒரு கலர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு
உங்களுக்கு எல்லாருக்கு பிம்பிள் இருக்கா
பிம்புல்லா இல்ல முடிதா கொட்டுது
அது எனக்கே கொட்டுதுங்க கொட்டோ கொட்டோ கொட்டோ கொட்டோனோனு கொட்ட கொட்டுது நீங்க வேற
கொஞ்ச நாள் கழுச்சு சொட்டயாருச்னா என்ன யாரு கல்யாணம் பண்ணிப்பா
சும்மா தொட்டாலே முடியெல்லா வருது கையில இதுல வெயிலு வேற பத்தாத கொறைக்கு
எதாச்சு ஒரு ஐடியா
அதுக்கெல்லா ஒரு ஐடியாவு இல்லங்க இங்க எனக்கே வழிய கானாய் இதுல நீங்க ஐடியா வேற கேக்குறீங்க அதுசி எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆயிர தருவிங்களாட்டு இருக்கு
உம் வாய வெக்காதீங்க இப்டி வாய்ல போடுங்க வாய்ல பூன
ம் சரிங்க சரிங்க சொல்லலங்க அப்றம் அயி ய்யோ ஹய்யய் ய்யோவ்வ்
இல்ல நா கருவாத்தர சாப்புட்ருக்கே
க கருவாப்ப தழயா
ஆமா உங்ளுக் தெரியாதா?
முடிவளருமா
கருவாப்தழ இருக்குல டெய்லி ஒரு நாலு அஞ்சு வெறு வயித்ல சாப்டாப்ள காலைல எஞ்ச்ச உடனே நம்மல்லா பா எல்லாத்துட்ட கேட்டு பாருங்க பெரியவுங்கள்டலா
ஏங்க சன்ஃப்ளியஸ் என்னது சன்ஃப்ளார் சீடு ஃபிளாக்ஸ் சீடு என்னென்ன சீடு இருக்கோ அது எல்லாமே இரு க்கு பாதாமு பிஸ்தா நட்ஸு
போங்க
ஏங்க அதெல்லாமே இயற்கைல வர்றதுதாங்க ஒன்னென்னு தொள்ளாயருவா ஆயருவா குடுத்து வாங்கி வச்சிருக்கே இதுல நீங்க என்னது ச ஆர்டிஃபிஷியலுங்கிறீங்க அதெல்லாமே சாப்புடுவங்க எல்லாமே சாப்புடுவ நானு எ முடி எவ்ள பெருசுருக்குன் பாத்துருக்கீங்ளா? எ முடி குட்டி முடி நெனச்சு பேசிட்ருக்கீங்களா என்ட்ட குட்டி முடி இரு க்குன் நெனச்சு நீங்க பேசுறீங்கன் நனச்சே
ஏ அவ்ள முடி வச்சிருக்கீங்ல எனக்கு கொஞ்சொ முடி குடுங்க
அதுதா வெட்டப் போறே வேனா ஒங்களுக்கு வெட்டும் போது தரே இப்ப வெட்ட போறே வெட் டும் போது உங்களுக் கொஞ்ச எடுத்து வக்கிறே ஞாபகர்த்தமா
செரிங்க மறந்துராதீங்க
கண்டிப்பா எடுத்து வக்கிறெங்க உங்களுக் இல்லாமயா
வெட்டப் போறீங்க
எனக் தெருஞ்சு ஒன்னு நாச்சுரல்ஸ்ல வெட்டுவே
அது ஓ கே பட்டர்ஃப்ளை வெட்ட போறீங்களா
அது வந்து எனக்கு தெரியில அது இன்னு டிசைட் பண்ணவே இல்ல நா போய் கேப்ப எ ஃபேஸ்கட்டுக்கு வந்து எ ஃபேஸ் கட்டுக்கு சஜ்ஜஷன் பண்ணுங்கன் கேப்ப
உங்ளுக்கு பேக்கிரவுண்ட் நாய்ஸா இருக்கு கொஞ்சொ தெளிவா பேசுங்க
போ
திரும்ப பேசுங்க
கேக்குதானா பேக்கிரவுண்ட் வைஸ்தா ஜாஸ்தியா கேக்குது
அது மைக்லா இது சொல்ட்டுருக்காங்க அ அது இங்கருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி போனதா சவுண்ட் கேட்காம இருக்கு அதுக்கு நா ஒரு கிலோமீட்டர் நடந்தாபோ முடியு
போய்தா ஆகணு சவுண்ட் கேக் க்காமர்க்க
ஆ சேரி சேரிங்க சேரி போய்றே நடக்க ஆரம்பிச்டே எந்திச்டே
பாஸ்டா நடங்க
ஓ நடந்தே இருக் ஓடிட்டுருக்கா மாரத்தான்ல ஓடற மாரி
ம் பாஸ்டா போங்க ஆரன்சவுண்டு ஆரஞ் சவுண்டு சு
ஆ தடையாங்க போட முடியு ஆமா
சுத்தி சவுண்டாதாங்க கேக்குது
எப்பிடிருந்து
சேரி நீங்க எங்கேயாது போயிட்டு கூப்டுங்க
ஆ சேரிங்க சவுன்ட் கேக்மாட்டுது தா வீட்டு போயிட்டு கூப்பறே ஆ வைக்கறே ஆ